ஆ சொல்லும்மா எப்டி இருக்க
ஆ நல்லா இருக்கேன்ப்பா
ம்
என் ஆ சாப்ட்டாச்சுப்பா நா ரொ ரொம்ப வெறும் றுப்பா பேசுற இப்ப நானு ஏன்னா இந்த வெயிலுக் கு ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா எங்க வீட்ல அதுவே ஒரே பெரும் தலைவலியா போயிடுச் ஆமா
அச்சச்சோ ம்
ஆ என்னன்னா இப்ப ஒரு நாலு நாள் முன்னாடி ரிப்பேர் ஆயிடுச்சு சேரி சொல்லிட் டு இவரு ஒரு மெக்கானிக்க வந்து கூப்ட்டு வ வந்து பாக்க சொன்னாங்க பாத் துட்டு அவரு என்ன சொன்னாருன்னா உள்ள வந்து ஏதோ இப்ப காயிலோ எதோ போயிடுச்சு என்னவோ சொன்னாரு அதுக்கப்புறமா கேஸும் வந்து ஃபில் பண்ணு அப்டின்னு சொன்னாரு சேரின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இவ்ளோ ஆ செலவு பண்ணியாச்சு எடுத்துன்னு போனவரு வ ஃபோன் கால் பண்ணி பண்ணி பண்ணி நேத் துதா எடுத்துன்னு வந்து போட்டாரு அது சேரி எடுத்துன்னு வந்து போட்டப்புறமா நைட்டு ஆன் பண்ணா திடீர்னு எல்லா கரண்ட்டு ஆஃப் ஆய்ட்ச்சுப்பா ஏ சி ஆன் பண்ண ஒட்னே நைட் எல்லா தூக் கோ இல்ல ரொம்ப தலவலியே ஆய்டுச்சு காலைலர்ந்து எனக்கு ஒரே டென்ஷனாயிடுச்சி உங்களுக்கு எதாத் மெக்கானிக் தெரியுமான் கேக்கலான்ட்டுதாம்ப்பா ஃபோன் பண்ண
இருக்காங்க இருக்காங்க சேர் நீங்க இப்ப ஏ சி க்கு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன் கூட தெரிய்லல்ல
அது வாங் வாங்கி ஒரு அஞ்சு வர்ஷோ ஆய்டுச்சு ம் இந்த ஏ சி வாங்கி
ஏங்க அஞ்சு வர்ஷோ தானங்க
ம் இரு இருந்தாலு இவ்ளோ செலவ் பண்ணிட்டம்ப்பா நானு அதனாலே இன்னு பெஜாரா இருக் கு அது கரண்ட்டு போய்ட்ச்சு
சர்வீஸ்க்கு குடுத்தீங்ளா இல்ல ஏ சி அவ் சில்லாகலன் சொல்லி குடுத்
அ அதாம்ப்பா சில்லாவலன்தா ஃபோன் பண்ணி கூப்டோ அது என்ன பண்ணாங்கன்னா வந்து பாத்துட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சு அ கேஸு ரொப்பனு அப்டி இப்டின் சொல்லிட்டு காசுதா வாங்கினு போனாங்க எடுத்துனு போனவரு கால் பண்ணி பண்ணி வர வெச்ச நானு வந்து போட்டதுக்கு வீட்லருக்க கரண்ட்டு எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சுப்பா என்ன ரொம்ப பேஜாரா போயிடுச்சு காலைலர்ந்து சமையலு செய்யல நானு வெளியர்ந்துதா சாப்பாடு வாங்கி சாப் ட்ட நானு அதுக்கப்பமா எலக்ட்ரீஷன கூப்ட்டு கரண்ட்டாச்சி அட்லீஸ்ட் ஃபேனாச்சு ஓட்னா தான நம்ளுக்கு உயிர் வரு மாரிருக்கு
ஆமா அய்யய்யோ இப்ப பாவங்க நீங்க இப்ப வெயில் சீசனுக்கு பா கொஞ்ச நேரோ ஃபேன் இல்லாம இருக்க முடியமாட்டிங்கிது
அவுங்க வந்து இது ரிப்பேர் பண்ணிட்டு போனாங்க ஒன்னு மாத்தி ஒன்னு ஆகுதுங்க ரொம்ப பேஜாரா இருக் கு அதா உங்களுக்கு யாராத் தெரியுமா அப்டின் கேக்கலான்ட்டுதா
சேரி சேரி சேரி எங்க ஏ சி டெக்னீஷியன் ஒருத்தர்ருக்காரு
ஆ ஆ
அ நானு போன மாசமே இது பண்ணிட்டே சர்வீஸ் பண்ணிட்டே ஏன்னா வந்து அது ஜென்ரல் சர்வீஸாவ்து அந்த வர்ஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலா அப்டின் சொல் ட்டு வெயில் சீசன் ஸ்டாட் ஆவற்த்துக்கு ஆமா வெயில் சீசன் ஸ்டாட் ஆவற்த்துக்கு முன்னாடியே நா பண்ணிட்டே
ம்
நா அவருக்கே கால் பண்ணி சொல்றே அவர் நம்பரு உங்கக்கு உங்களுக்கு அனுப்பி வெக்கறே நீங்க கால் பண்ணிக்கோங்க என்ன என் கால் பண்ணிக்கோங்க ஏனா அவர் இப்ப சீசன் இல்லியா அவுருக்கு
ஆமா இப்ப ரொம்ப பிஸியாருப்பாங்க ஆமா
ஆமா எதுக்கு நா வந் மெசேஜ் பண்ணீர்றே அவுருக் கு நீங்களு ஒரு தடவ கால் பண்ணி பேசிக்கோங்க
ம் சேரி சேரி இ இல்லனாலு இந்த உங்க வீட்ல நானு இது கூலரு பாத்துருக்கே இந்த ஏர் கூலர் மாரி அது எப்பிடி யூஸ் பண்றதுப்பா அது என்ன தண்ணி எதுனா ஊத்தணுமா
ஆமா ஏர் கூலர்ல வந்து எல்லா வாட்ரு தாங்க தண்ணி ஐஸு எல்லாம் போட்டு நல்லா அஞ்சு லிட்ரு எடுக்கு அஞ்சு லிட்ரு தண்ணி புடி அஞ்சு லிட்ரா இருவது லிட்ரு அஞ்சு லிட்ரு இந்த மாரி புடிக்கு அது
எவ்வளோ நேரோ இப்போ அது சில்லுனுருக்கு
து நம்ம ஓட்றத பொறுத்திருக்குங்க ரொம்ப நேரோ நம்ம ஓடுனொன் வைங்கள நைட்டுக்கு நாங்க போட்டோன்னா காலேல ஆஃப் பண்ணோ ஆமா ஃபுல்லா நெரப்பிடணு அந்த அந்த டேங்க் இருக்கு அதுல அத ஃபுல்லா நெரப்பிட்டோன்னா ஒரு ஃபை சிக்ஸ் ஹார்ஸ் ஓடு அதுக்கப்புறோ வெறு காத்துதா வ ஆமா ஐஸ் கியூபு போடலா ஆமா ஐஸ் கியூப் போடலா ஐஸ் வாட்டர் போடலா எப்டி வேணா போடலா கொஞ்சோ சில்லா வேணுனா ஐஸ் கியூப் போடலா இல்ல நார்மலா இருக்கணுனா சாதா தண்ணி ஊத்தலா
ம்
அத மாரி போட்டனா கொஞ்ச நைட்டுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு ஒரு ஏழு மணி ஒரு ஆறு மண்நேரோ வந்து கொஞ்சோ நல்லா காத்து வரு மறுபடியு அதுல தண்ணி போக போக இத ஆய்டுச்சுன்னா மறுபுடியு உங்கள்க்கு வெறு காத்துதா வரு சூடு காத்துதா அது வாங்கி அனுப்பு
அப்டிங்ளா அப்
ஆனா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண அதுக்க அதுக்கப்றோ வந்து அது செட்டாவ் மாட்டிங்கிதுங்க அது தண்ணி போட்டு வர்றதுனால கோல்டு புடிக்குது
ஆமாம்மா சீதல ஓடம்பு காரங்ளுக்கு ஆ
ன் பையனுக்கு அது ஒத்துக்குல அதுனால அது எடுத்து வச்சிருவே நானு இப்பதா ஏசி வந்துருச்சே அதுனால அத போட்டுப்போ நாங்க
அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரமோது பாத்த ஹால்ல ஓடிட்டிருந்தது செரி அதா நீங்க யூஸ் பண்ணீங்ளே செரி அதயாச்சு வாங்கி வைக்கலாமா அப்டின்றத்னால்தா கேட்டே இப்ப நீங்க அது வேற சொல்றீங்ளே ப்ப என்னுடைய ஹஸ்
இல்ல அதாவ்து ஆ அதாவ்து அன்னைக்கி கெஸ்ட் இருந்தாங்க அதுக்காக எறக்கி வச்சிர்ந்த ஏனா நா ரூம்ல தா ஏசி வச்சிருக்க அப்ப ஹால்ல இருக்குறவுங்ளு பண்ணி இருந்தாலு கதவ் ஓபன் பண்ணிப்ப
ம்
அது கொஞ்சோ கொஞ்சோ கியூ இருக்கு
ம் ம்
அதுனால செரி அதுவு எடுத்து போடுவோ அப்டின் சொல்ட்டு போட்டு வச்சிர்ந்த
ம் இதுக்கு எத்தன இயர் வாரண்டிப்பா
எதுக்கு
இந்த ஏர் கூலர்க்குலா எத்தன இயர் வாரண்டி
டூ இயர்ஸ் வாரண்டி குடுப்பாங்க ஆமா அது நல்லாதா இருக்கு அது மா பணக்காரங்களுக்கு ஏசினா ஏழைங்களுக்கு ஏர் கூலரு
ஓ அப்டிங்ளா
அது என்ன பண்றது அபோ
ம்
என்ன ஏசி வெல சாதார டைம்ல இருவ்தாய்ர்ருபா இருக்குறது அ வெயில் டைம்ல மு ப்பதார்வா சொல்றாங்க
ம் ம்
ம் ம்
வேற என்ன எங்க வீட்ல ஆ
அப்றோ சொல்லுங்க நீங்க தா சொல்லணு
ஆ உங்க வீட்ல
நீங்க தா சொல்லு உங்க பிசினஸ் எல்லா எப்டி போயிட்டு இருக்கு கேக்கு பிசினஸ்சு
அது கேக்கு பிசினஸ் பத்தி எதுக்கு கேக்குறீங்க நேத்து ஒரு ஆட் டறு இருந்ததுப்பா இப்ப நா காலையில ஃபோன் பண்ணி நா அங்களுக்கு சொல்லிட்டே இல்ல பண்ண முடியாது கரண்ட்டு வேற இந்த மாரி போயிடுச்சுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே நானே அவன் இல்லாம எப்டி நா கேக் பண்றது ஆ நா பீட்டர்லா யூஸ் பண்ண எல்லாத்துக்கு கரண்ட்டு வேணுமே அதனாலயே நானு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே நானு எதும் தப் தப்பா நெனச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் பாக்கலா அப்டின்ற மாரி சொல்லிட்டே ம்க்ம்
செரி செரி இந்த வீக்கெண்டு் வீக்கெண்டுல சண்டே அன்னைக்கு ஆ எங்க நாத்தனாரு அவங்க பசங்கல்லா வராங்க எனக்கு ப்ரெளனி பண்ணி குடுப்பீங்களா
அப்டிங்களா செரிப்பா ஓகே எத்தன பீஸ் வேணுன்ற மாரி கொஞ்சோ எனக்கு சொல்லுங்க அதுக்கேத்த மாரி மெட்டீரியல்லா இருந்த நா பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு ஆ ஓகேப்பா ம்
எவ்ளோ வேணுனு சொல்லி நா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ற பாருங்க முடிஞ்சா கொஞ்சோ பண்ணி குடுங்க அ இப்ப கரண்ட்டுக்குல்லா அது ஒன்னு ப்ராப்ளம் இல்ல கரண்ட் எல்லா வந்துருல்ல அது வரைக்கு
இல்ல இல்ல கரண்ட் வந்துடுச்சுப்பா இந்த ஏ சி தா பெ பெரிய பிரச்சனையா இருக்குது ஆ ஆ அது நீங்க ந ஞாபகமா நா நம்பர் அ அனுப்பி வைங்க ஓகேங்ளா வேற எதுனா உங்ளுக்கு இது மட்டு பிரௌனி மட்டு போதுமா இல்ல கேக் மாரி எதனா வேணுமா எதுனா
இல்ல இல்ல வெறு பிரௌனி மட்டு தா வேணு ஏன்னா இந்த பசங்க கிட்ட கேட்டே அவங்க வந்து ஆ இந்த மாரி பண்ண சொன்னாங்க பிரௌனி தா கேட்டிருக்காங்க அந்த பசங்க
ம் இல்ல இப்ப வந்து பா நெறைய வந்து ஆன்லைன்ல வந்து இதுவு சேல் ஆகுதுப்பா ஆ என்னது டோனட்டு பா பாம்புலினி அதெல்லா கூட சேல் ஆகுது ஆ இப்ப அதுவு ட்ரெண்டா தா போயிட்டு இருக்கு அதுவு பண்றே எனக்கு ஒரு ஆள் எதன வந்துச்சுன்னா நா சொல்றே அப்டி எதன இருந்த நானு சொல்றே
நீங்க நீங்க ஒரு ஒரு போட்டோஸ் அனுப்பி வைங்களே நா பாக்குறே
ஆ செரிப்பா
ஓகேவா அது எவ்ளோ சார்ஜன்னு சொல்லு ஸ்டே இது டெக்ஸ் பண்ணிவைங்க வாட்ஸ்அப்ல நா பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே சண்டே தா வரேன்னு இருக்காங்க சண்டே சண்டே அன்னைக்குதா வாங்கணுமா இல்ல சாட்டடேவே வாங்கிக்கலாமா
உங்களுக்கு எப்டி சௌரியமோ பாருங்க நீங்க நீங்க வந்து கலெக் க்ட் பண்ணிப்பீங்களா இல்ல நா வந்து இது போர்டர் புக் பண்ணி அந்த மாரி அந்த மாரி அனுப்பணுமே எது ஆ சேரி சேரி இல்லனா உங்க பசங்க யாராவது இந்த சைடு வர றாங்க வண்டியில வண்டி தா ஓட்டுறாங்கல்ல அவுங்ககிட்ட சொல்லுங்க
அதான்பா சொல்றே நா வந்து டெலிவரி எடுத்துக்குறே அது ப்ராப்ளம் இல்ல நீங்க செய்யணுமா செய்யணுல்ல அதுக்காக தா கேட்டேன்
ஆ இல்ல நானு வந்து சேட்டர்டே வந்து பண்ற மாரிதா இருக்கே எங்க வீட்லயு கேட்டுன்னு இருக்காங்க பசங்க பல்க்கா பண்றதுன்னா எனக்கும் கொஞ்சோ ஈஸி தா நானு உங்களுக்கு சொல்றே அதனால தான் நீங்க எத்தன பீஸ் வேணும் எதுன்னு சொல்லுங்க நானு அதுக்கேத்த மாரி பண்ணிக்கலா ஓகேங்களா இதுவு போட்டோஸும் நா ஆ சென்ட் பண்ற நானு ஓகேங்களா
ஓகே அப்புறம் வந்து கவனமா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருங்க என்ன கொஞ்சோ எங்கேஜா வரும் அப்புறோ நீங்க எங்கேஜா இருக்கு எங்கேஜா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஆனா நல்லா பண்ணி தருவாரு நல்லா பண்ணி தருவாரு நா சொன்னேன்னு சொல்லுங்க கொஞ்சம் கம்மியாவு பண்ணி தருவாரு
ஆ சேரிங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா வச்சுட்டுமா பாய்
ஆ ஓகே ஓகே ஆ பாய்